ஹலோ வணக்கம் கேக்குதா
ஆ வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேளா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே என்ன பண்றீங்க வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா
இன்னும் முடியல பாத்துக்கிட்டே இருக்கோ நீங்க முடிச்சாச்சா வேலையெல்லா
இல்ல இப்பதா கால சாப்பாடே ரெடியாகுது
ஆ
ஆமா ஆமா தெனோ சமைக்கணு எங்க வேலைக்கு போறீங்களா வீட்ல இருக்குறீங்களா
இல்ல வீட்ல தா
வீட்ல தா இருக்குறீங்களா எதும் வேலைக்கு போற ஐடியா இருக்கா இல்ல சொந்தமா எதும் தொழில் பண்ற ஐடியா எது இருக்கா
சொந்தமா தொழில் பண்லான்னா எந்த தொழிலு நம்மளுக்கு தெரியாது
ம்
ஆ தையல் கிளாஸ் தா போலா அப்டின்னு இருக்க மிஷின் இருக்கு வீட்ல
ஆமா ஆமா தையல் வந்து இப்போல்லா தையல்லலா நறைய வருமானோ இப்போ வந்து ஒரு ஆரி ஒர்க் பண்றது நறைய ஒர்க்கு பண்றாங்க
ஆ
ஒரு ஒரு தையக்கடைல வந்து இப்ப பாத்தீங்கன்னா தையக்கடையில போயி மொத்தமு பேசிக்கிறாங்க ஜாக்கெட்லா கொடுங்க நாங்க எம்பிங் பண்ணித்தரோ பட்டனு கட்டித்தரோ கொக்கி கட்டித் த ரோ அப்டிலா
ஆ
வாங்கினு வந் ஒரு ஜாக்கெட்டுக்கு பத்துருவா இருரூவானு பேசிக்கிறாங்க அது மாரியெல்லா வந் து வாங்கி த தண்ணி குடுக்குறாங்க லேடிஸ்ஸு அதுவு ஒரு கைத்தொழில்
ஆ ஆமா அது மொத்தமா வருல நல்லா நறைய கூட் டமா இருக்குல்ல த துணி நெறையா எடுத்துட்டு போயிருப்பாங்கள்ல
ஆமா ஆமா இந்த பண்டிகை காலம் தீபாளி பொங்கலு ரம்ஜானு இந்த மாரி நேரத்துலலா அவுங்க ஓனரே கொக்கியா கட்டக்க கட்ட முடியாது அது மாரி இதனாலேயே இதனால வெளியில உள்ளவங்கள்ட்ட குடுத்து தப்பாங்க ம் அது மாரி நானு செஞ்சே குடுத்துருக்கறே
ஸ்கூல் டயத்துலயு அத பண்ணலா இந்த இப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறது அப்பயு அதிகமாதான இருக்கு துணிகள் அதிகோ
அதுவு தப்பாங்கதா அது வந்து பாத்தீங்கன்னா அது ஜென்ட்ஸுகதா தப்பாங்க மே மேக்சிமம் அந்த மாதி அ ஸ்கூல் யூனிஃபார்ம்லா ஜென்ஸுகள் வந்து அதுவெல்லா அவுங்களா இப்ப பத்து பேரு பத்து பேருக்கு மேல வெச்சு வேல பாப்பாங்க அதெல்லா அவுங்களே தச்சிருவாங்க அந்த சின்ன ஒரு த லே லு தைக்கிறாங்க பாருங்க அவுங்கதா இத மாரி குடுத்து தப்பாங்க அ ஹா ஆம எனக்கு ஆய எனக்கு தைய கத்துக்கடணுனு ஆசதா ஏன்னா நம்மளே கத்துக்கிட்டோ இந்த கத்துக்கிட்டோம்னா புளு புது ட்ரெஸ்ஸா இருக்கு புள்ளைங்க இங்க பிச்சுப் புடுங்க அத கொண்டோயி தைக்க கொண்டோயி வெளில குடுக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு போடுற டிரெஸ்ஸ கொண்டாந்து குடுக்குறாங்க அப்டின்னா அது நம்மளுக்கே ஒரு தையல் தெரிஞ்சுச்சு நம்மளே அந்த சின்னது நல்ல துணியா இருந்தா அத ஏ தூக்கி போடனு பிஞ்சத்துக்காண்டி அதயே நம்ம வச்சிகுலாம்ல ஆ அதே மாரி ஒரு நைட்
மிஷின் இருக்கு நா கிழிஞ்சது அது எல்லா எல்லா தச்சிருவே ஆ சொல்லுங்க
இப்போ ஒரு புது நைட்டி வாங்குறோ அப்டின்னா நம்மளே அடிச்சுக்கிடலா ஒரு அடி அடிச்சிட்டு போடலா கொஞ்ச நாளைக்கு ந கிளியாம இருக்கு
ஆமா
ஆமா அப்புற ஒரு பொடவை எடு பொடவை எடுக்கிறோ அப்டின்னா ஒரு த ஒ ஒ தலைப்படிக்கிறதுக்கு நாப்பருவா வாங்கிக்கிறாங்க ஒர் ஆஹ்ன் நைட்டி ஒ ஒரு அடி அடிக்கிறதுக்கு அம்பது ரூவா வாங்கிறாங்க
ஆ மே அடி அடிக்கிறதுக்கு சுத்தி ஃபுல்லா அடிக்கிறதுக்கு அ
ஆ ஆமா
ஆ
ப்ளவுஸ்ஸு ஒரு ப்ளவுஸ்ஸு சும்மா சாதா ப்ளவுஸு தைக்கவே இரனூத்தி இருவதுரூவாங்குறாங்க ரன்னிங் ப்ளவுஸ்ஸு எந்த டிசைன் எதுவு இல்லாமயே எம்டியா தச்சு குடுக்கவே இரணூத்து அம்பதுரூவா வாங்கிகுறாங்க இதுல வந்து டிசைன் வைக் க்கணு நாட்டு வைக்கணு ஆரி ஒர்க் பண்ணணும்ல அதெல்லா அந்த ஒர்க்க பொறுத்து காசு ஒவ்வொரு ஜாக்கெட்டுக்கு கூட கூட வருது எதோ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வெளில தைச்சு குடுக்குலனாலு நம்முளுக்கு தச்சுக்கலாம்ல அந்த ஜாக்கெட்ட
ஆமா இப்ப நார்மலா பிளவுஸ் ஒரு சாரீ வந்து சாரீயே ஆயரூவாய்க்கு தா எடுத்துருப்பாங்க ஆனா இப்ப அது பிளவுஸுக்கு ஐநூரூவா குடுத்து தைக்க வேண்டியதா இருக்கு
பிளவுஸ் எல்லா இப்போ ஒரு லட்சோ ரெண்டு லட்சோலா குடுத்து தைக்கிறாங்க நா இப்ப வந்து வெ ட்டிங்கலா பாத்தீங்கன்னா புது பொண்ணுக்கெல்லா முன்னாடியெல்லா நம்மல்லா கல்யாணம் பண்ணையலா சும்மா வந்து ஒன்னுமே இருக்காது அந்த ஜாக்கெட்ட ஃபுல்லா ஒரு கைய வச்சு தைச்சு குடுப்பாங்க அவ்ளோ தாங்க இன்னுமே அந்த ஜக்கெட்லா வச்சுருக்குறோ இப்பல்லா வந்து சாரீ வந்து அம்பது லட்சத்துக்கு எடுக்குறாங்க ஜாக்கெட் ரெண்டு லட்சத்துக்கு தைக்கிறாங்க அவ்ளோ வொர்க்கு வச்சு அது எதுக்கு அவ்ளோ காசு செலவு பண்றாங்கனு தெர்ல அது அந்த கல்யாணோ பண்ற அன்னிக்கி கட்டுவாங்க அதுக்கப்றோ வளகாப்பு போடுற அன்னிக்கி கட்டுவாங்க அதோட வச்சிருவாங்க போயி அவ்ளோ காசு ஏ போடுறாங்கனே தெரியல இருந்தாலு ஒரு ஆச போட்டு பாக்கணுனு அதுனால ப ப பண்ணி செ செஞ்சு போட்டுக்குறாங்க
ஆமா அது என்னிக்காவது ஒரு நாள் தானே ஆமா
இது என்னது புரியல்ல
இப்ப ஆ பாய்க்கி பொடவ எடுத்தோம்னா ஐநூரூவாய்க்கி நார்மலாவே சொல்றே இப்ப நார்மலா வீட்டுக்கு போடுவாங்கல்ல சாரி அதுவே ஐநூரூவாய்க்கு வந்துருதுங்குறே
ம்
அந்த மாரி எடுத்து போட்றாங்க
ஆமா இப்ப சிம்பிளா வீட்டுக்கு ஒரு எதாச்சு ஒரு பிளவுஸு சாரி எடுக்குறோ ஐநூரூவாக்குல முன்னூரூவாக்குல அப்டினா அதுக்கு சாக்கெட்டே இரநூரூவா வந்துரு தைக்கிறதுக்கு
ஆமா
அந்த மாரி ஹெவியா வந்து அது மாரி சின்ன சின்ன ஒர்க்கு நம்முளுக்கு தெரிஞ்சுனா இப்ப கூடை எல்லா பின்னி வீட்ல வந்து பாத்தீங்கனா ஒயரு கூடை எல்லா பின்னி விக்கிறாங்க ஆமா அப்பறோ நெறைய அது கைவினை பொருள் எல்லா நெறைய தெஞ்சு விக் விக்கிறாங்க அந்த உள் உள்ளன் நூல் எல்லா தை செஞ்சு விக்கிறாங்க
ஆ ஒரு சிஸ்டர் பேசுனாங்க அவங்க சொன்னாங்க அந்த ஓலையில கூட வரும் பாத்தீங்களா
ஆமா ஆமா ஓல இல
அது அவுங்க போட்டாங்கடி விக்கிறாங்களா அவுங்க ஏரியாவுல அது நல்லா ஓடுமா அ கடைகளுக்குலா அவுங்க போட்டுக்கிட்டுரு க்காங்களா அவுங்க சொன்னாங்க நீங்க அந்த மாதிரி கூட நீங்க
அம்மா ஓல இப்ப நாம்ம சின்ன பிள்ளையா இருக்கைல ஓல கூட்டான்ல அங்க தா வெங்காய கொட்டி வச்சிருப்பாங்க நெல் அல்லுவாங்க ங்க எதாச்சு யார் வீட்டுக்காச்சு எதாச்சு குடுத் டுத்து விடறதா இருந்தா அதுல தா குடுத்து விடுவாங்க இப்பதா பிளாஸ்டிக் பொருளு அது இதுனு வந்துருக்கு கேரி பையி அது இதுனு
சின்ன பிள்ளைலலா அப்டி தா எங்க அம்மா எங்க மாமா வீட்டுக்கு வந்து நெல்லு அரிசி எதுவு குடுத்துவிடனுனா ஓல குட்டான்லதா குடுத்துவிடு அத மூங்கி கூட பிண்ணிருப்பாங்க அத வந்து சாணி போட்டு நல்லா மொழுகி அது ஓட்ட இல்லாம மொழுகி வச்சிருப்பாங்க ஓல கு டானு சொல்லுவாங்க அத அது மாரி அத இது பண ஓலயிலயு ஆ அதா இது கருப்பட்டி வைக்கிறதுக்கு தயிர் வைக்கிறதுக்குலா குண்டா செஞ்சு குடுப்பாங்க அதுலா எங்க வீட்லலா தயிர் எல்லா பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்த ஓலக்குண்டான்ல இது பண்ணி வச்சுருப்பாங்க ஆமா இப்பல்லா கால மாற மாற எல்லா மாறி போச்சு
ஆமா நா வந்து இந்த பிளாஸ்டிக்ல ஒயருக்கு வந்திருக்குல்ல இந்த பார்சல்லா கட்டுறது கூட வந்திருக்கு பாருங்க அந்த ஒயர்ல கூட பின்னுவாங்கல்ல
ம்
பிளாஸ்டிக்ல இருக்குல்ல சில அந்த கடைகளுக்கு இந்த பார்சல்லா பெரிய பெரிய பார்சல்லா வரும்போது அது கட்டி வரும்பாருங்க பின்னடிச்சு அனுப்பி விடுவாங்க அந்த ஒயர்ல பண்ணுவாங்கல்ல
ஆமாமா தெரியு தெரியு தெரியு ஆ தெரியு தெரியு சொல்லுங்க
ஆ அந்த கூடைய எல்லா அது பின்னா நல்லா ஓடுமா கீழே த க்க வச்சு அதுலேயே வந்து நல்லா மாடல் மாடலா கலர் கலரா
சந்தையில பாத்தீங்கன்னா அது மாரி நா ஒரு தடவ வாங்கிருக்கே ஒரு கூட அம்பது ரூபானு வாங்கிரு குற சும்மா சின்ன கூடையா நல்லா இருந்துந்துச்சு ரொம்ப நாள் ஒழசிச்சு
அது ரொம்ப நாள் ஒழைக்குமா ஒயர் கூட கூட அவ்வளவா ஒழைக்காதா அந்த கூட ந ல்லா ஒழைக்கு அப்டின்னு சொல்றாங்க அது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஆ ஆனா நம்ம இப்டி வாங்கணு அப்டின்னா இந்த மாதிரி காய்கறி வாங்குறதுக்கு ஜாமா வாங்குறதுக்கு எடுத்துட்டு போலா ஆனா இப்போ பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு பேக்குக்குல்லா இப்பொ கொண்டு போறதுல இப்ப எல்லா பிள்ளைங்களுமே யாரு வயர் கூட இந்த மாதிரி ஓல கூட எல்லா யாரு இப்ப கொண்டுட்டு போறா எல்லா லஞ்சு பாக்காதானே கொண்டுட்டு போறாங்க துணியில தச்சிருப்பாங்களா லன்சு பேக்கு அந்த மாதிரி கொண்டு போறாங்க ஒயர் கூடையாவோ இல்ல இந்த மாதிரி கூடைய எல்லா இப்ப யாரு கொண்டுட்டு போறதுல்ல சின்ன பிள்ளைங்களுமே யாரு இப்ப கொண்டுட்டு போறதில்ல
ஹலோ
ஆ சொல்லுங்க
ஆ சொல்லு சொல்லுங்க ஆ கேக்குது கேக்குது
அந்த மாதிரிதா நம்ம வந்து என்ன என்
இப்ப இந்த நாகூர் எல்லா போவோ அந்த நாகூர் எல்லா போயில பாத்தீங்கன்னா அங்கே பாத்தீங்கன்னா நம்ப பன ஒலையிலேயே வந்து இடியாப்ப தட்டுல்லா
ம் ம்
இடியப்ப சுற்றதுக்கு பன ஓலையிலயே ஒரு தட்டெல்லா விக்கு அதெல்லா எனக்கு விரும்பி வாங்கிருந்தாங்க அங்கே அதே மாரி சங் அந்த க டல்ல கெடைக்கும்ல சங்கு அதுலயே பாத்தீங்கன் நா அந்த இதெல்லா செஞ்சு வெச்சுருப்பாங்க டிசைனா அத பீங்காவுல ஒ ட்டி வெச்சருப்பாங்க டிசைன் பண்ணி அதெல்லா வாங்கிடுவே அங்கே நாகூர்ல அது மாரி இருக்கு வேளாங்கண்ணில அது மாரி இருக்கு
ஆமா எல்லாமே வித்தியாசமா இருக்கு அங்க இருக்க பொருள்ல்லா
அ
அங்க இருக்க பொருள்ல்லா எல்லா வித்தியாசமா கடல் சம்பந்தப்பட்டதுனொன்னது எல்லாமே வித்தியாசமா வச்சிருப்பாங்க
பாத்தீங்கன்னா இடியாப்ப உரல் வாங்கினு வந்தே இன்னுமே கிட்டத்தக்க ஒரு பதினஞ்சு வருஷோ ஆச்சு மண் அதாவது இந்த இதுல இரும்புல இல்லாம மரத்துல செஞ்சது அது ஒண்ணுமே ஒழச்சிருக்கு லேசாவு இருக்கு நம்ம அமுக்குறது கஷ்டொ இல்லாம இருக்கு இந்த இரும்புல வாங்குறது கைய புடிச்சி அழுத்தி செய்ய முடியல அப்போ வந்து அத அதுவு மர் த்துல செய்றதா அதுவு ஒரு வந்து ஒ குடிசை தொழில் தானே அது ஒருத்தங்க செஞ்சுதானே விக்கிறாங்க அத ஆ
நா இடியப்ப ஒரல் அது மரத்துலயு வச்சிருக்கே
அப்டின் தா எனக்கு ஒரு ஆச தா என்ன ஒண்ணு ஃபினான்சியல் பிராப்ளம் ஃபஸ்ட்டு இன்னொன்னு வந்து இந்த சின்ன சின்ன கைப்புள்ளையெல்லா வச்சுட்டு ஒண்ணு பண்ண முடியமாட்டுது
ம்
ஆமா எனக்கு தையல் கிளாஸு போயிட்டு தையலாச்சு தைக்
கூலுக்கு போனதுக்கு அப்பறந்தா நம்ம எதுமே எந்த இதுவா இருந்தாலு பண்ண முடியு
ம் ஆம்மா ஆம்மா அ ஸ்கூலுக்கு போய்ட்டு எது பண்ண ஏ ஏதாச்சு பண்ணலா அப்டி ட்லந்து எதுயு சாரி பிசினஸ் பண்லா அப்டின் பாத் ஆனா பாத்திங்கன்னா நெறைய பேர் அதே பண்ணி இருக்காங்க
ம் நெறைய பண்றாங்கங்கறதவிட இப்ப எல்லா ஆன்லைனா போயிடுச்சு
அதா அதா அதா அதா
ம் ஆன்லைன்ல தான் உங்களுக்கு நெறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆ அது மாதிரி இல்ல நீங்க சொல்றது மாரி வந்து நீங்க சொல்றது வேற நான் சொல்றத ஆப் இந்த ஃப்ளிப் கார்டு அமேசான் மீஷோ அந்த மாதிரியில வாங்கிறாங்க எல்லாருமே
இல்ல அதுலயும் வாங்குவாங்க நம்ம வந்து இப்போ ஆன்லைன்ல வந்து சேரீ எல்லாம் வந்து பேஜ்ஜி ஓ பன் பண்ணி போட்டிக்குவோ
இப்ப சேரியெல்லாம் என்ன பண்ணுவான் வீடியோ போடுவாங்க அந்த சேரீ இவ்வளது அப்படின்னு சொல்லி அ போடுறாங்க அதுலேயும் நெறையா பேர் ஆ வாங்குறாங்க அது மாரி செய்யலாம் அதுக்குன்னு ஒரு இன்வெஸ்மெண்ட் வேணும்தான் அது மாதிரி செய்யலாம் ஆனா நெறைய பேரு செய்கிறாங்க அதே மாதிரி இல்லாமல் வேறு எதுவும் டிப்ரெண்ட்டா செய்யலாம் அப்டின்னு தான் ஒரு எனக்கோரு இது மெய்னா எனக்கு தையல் போகணும் அப்டிங்றதுதான் கடவுள் ஒரு இது பாப்போம் இன்ஸ்சால்லா வந்து அதையும் கத்துக்கிடனும் ஒரு ஆச எது தெரியாம இருக் ருக்க கூடாது எல்லாமே தெரிஞ்சுக்கிடணும் ஏனா பெண் இந்த காலத் துல வந்து ரெண்டுபெரு சம்பாரிச்சா தான் ஏதோ ஒரு வந்து குடும்பம் ஓட்டலாம் போல ஒருத்தங்க சம்பாதிச்சி வீட்டு செலவு படிப்பு எல்லாம் பன்
ஆமா
அத மாறி யோசி
அது ரொம்ப இல்லனாலு கொஞ்சோ கொஞ்சோ வருமான வர்
ஒரு டேய்லி ஒரு எறநூறுவா முன்னூறுவா ஒரு வருமான வர்ற மாறியாச்சு ஒரு சின்ன தொழில் எந்த தொழிலாருக் கு ஒன்னு பண்ணலா ஏதோ ஒரு புள்ளைங்களுக்கு நம்ம ஆசப்பட்டத வாங்கி குடுக்கலா இப்ப வீட்டுக்கார எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்ல அவர் எங்கயாச்சு வெள்ள போய்ருப்பார் அந்த நேரோ புள்ளைள்வோ ஏதாச்சு நம்மள்ட கேட்குங்க
ம்
ஏதோ நம்ம வந்து ஒ தனிப்பட்ட மொறையில நம்ம செலவு பண்ணிக்கலாம்ல
ஆமா நம்ம கையிலன்னு ஒரு நூறு ருபாய் இருந்தாலும் அது நம்ம சம்பாத்தியமா இருந்தாலும் அது ஒரு இது தானே நம்ளுக்கு
குச்சி செய்றாங்க ஊது பத்தி உருட்டுறாங்க சில பேர் பேக்கிங் பண்ணி குடுக்குறாங்க
ஆ பேக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க சில பேரு வந்து எதோ சோப்புதூள் தயாரிக்கிறாங்களா
சோப்புத்துள்ளாறாங்க இன்னொன்னு வந்து சே மாத எல்லாம் வந்து இப்பல்லாம் அயன் பண்ணி பிளிட்டுஎடுத்து இதல்லாம் பின்னெல்லாம் எடுத்து அத மடிச்சு குடுக்குறாங்க இப்பெல்லாம் அது ஒரு இதாருக்கு மேக்காப்பு மெகந்தி போற்றது இப்படி நெறையா பண்றாங்க பிஸ்னசு
ஆமா நெறயா பண்றாங்க நம்ம அந்த அளவுக்கு பிக்கப் ஆவனு
ஆமா ஆமா நம்ம ஏரியாவுக்குனு ஒரு தொழில் இருக்கும்ல அந்தந்த ஏரியாவுக்குனு ஒரு தொழில் இருக் அது தா எடுபடூ எல்லாமே எல்லா எடத்துக்கூ எடுபடாது இப்ப நம்ம ஏரியா இருக் நம்ம ஏரியாவ்ல நம்ம பக்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன விரும்புவாங்க எத செஞ்சா விரும்புவாங்க அப்டி பாத்து தா செய்ய முடியும் ஆ அதுதா இது செட்டாகு
நம்ம ஏரியாவ பொர்த்த வரைக்கூ நம்ம வந்து என்ன செய்யலா என்னானு என்ன ஓடூ என்ன ஓடாது ஏனா எங்க பாத்தாலு இப்ப நெறய கடைகள் வந்ருச்சு
எல்லா ஓ அதாவ்து ஓட்டல் இது மாறி தல்லு வண்டி கடையெல்லா நல்லா அதல்லா ஒரு அமா லேடிசியு போடலா எதாவது யாராச்சு ஒர்தவ்ங்க சப்போட் ஒரு ஆள் பத்தாது கட இது மாறி தள்ளுவண்டி கட இது மாறி வக்கிறதுக்லா இன்னோரு ஆள் சப்